ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்க
எங்கனா நேம் திவ்யானு காட்டுது திவ்யானு காட்டுது நாலு நாலு புள்ளி முப்பத்தி ஆறு செகண்ட் ஓடுது
புரியல என்ன சொல்றீங்க
க்ரீன்ல திவ்யான்னு காட்டுது எனக்கு சகண்ட் ஓடுல உனக்கு உன் பேரு என்ன ஸ்ரீதேவி தான
ஆமா
இஸ்ரயே வரலையே அந்த இதுல திவ்யா கே காட்டுது அதோட சீகின் அப்படியே இருக்கு
அப்ப கட் பண்ணிட்டு டைமிங் ஓடுதா
டைமிங் ஓடுல நாலு முப்பத்தியாருனு அப்டியே நிக்குது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கட்ட
அப்பனா ஓ இதுவே போகல அப்பனா கட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கால் பண்ணுங்க ரெண்டு மூண தடவ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க பண்ணிட்டு அப்புறமா கால் பண்ணுங்க நா அட்டன் பண்றே எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ம்